காலை வணக்கம் தோழி
ம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ம் நல்லாருக்கம் டீ குடிச்டிங்களா
இல்ல இனிமே தா குடிக்கணும் இப்ப அடுத்து ஒரு வேலை வந்துருச்சி அதா அந்த வேலய பாக்கவந்துட்டே ம் எங் எங்களுக்கு ஒரு தோட்ட இருக்கி தோட்டத்துல தண்ணி பாய்க்கிறதுக்காக வந் வந்துருச்சி
ம்ஹீம்
அதா காலலேயே ஏஞ்சு வந்தாச்சு
தோட்டம் தா விழுதோ நாங்களும் அங்க அம்மா வீட்ல தோட்
ம்ம்
அங்க அப்பா அப்படிதா காலே
ஏன்னா காலையிலய காலையிலயே போனாதா இந்த வெயில் வந்து அது ஜாஸ்தியா இருக்காது
ஆமா
போக போக ஜாஸ்தியாயிடு வெயில் வீட்ல வந்து வலவும் வெயில்லா தண்ணி பாய்க்க முடியாது
அது இப்ப வெயில் ரொ
ஆ நூற் ம் நூறு டிகிரி செல்சியஸக்கு மேல அடிச்சிகிட்டு இருக்கு ப்ப ஆமா வெயில் தாங்க கூட முடியல
ம் ம் ரொம்ப அதிகமான வெயிலு
ம்
ம் ஈவினிங்க் போல மழ வருதுங்குது ஆனா மலழவராது அந்த மாரிதாருக்கு ம்ம்
இப்போ ரெண்டு வருஷமா அப்டிதானே இருக்கு மழ பெய்ர நேர மழ பெய்ய மாட்டேக் எ வெயில் அடிக்கன வெயில் அடிக்க மாட்டேங்கிது சம்பந்தமே இல்லாம மழையும் பெய்யல சம்பந்தம் இல்லாம வெயிலும் அடிக்கல என்ன ஜெய்ய
உங்களுக்கு சமையல்ல என்னன்னா புடிக்கு வெஜ் புடிக்குங்களா நான்வெஜ் தா புடிக்குமா நீங்களா
எனக்கு சிக்கன் பிரியாணி புடிக்கு அதுக்கப்றோ சிக்கன் ரைஸ் பிடிக்கு ம்
நாங்களு அந்த மாரிதா நெறைய சிக்கன் சிக்கன் பிரியாணி அந்த மாரிதா செய்வோ
ம் ம்
மட்டன் வந்து கொஞ்சோ ஏது எது கொலஸ்ட்ரால்னு கம்மியா சாப்டுவோ
ம் ம் ம் நா மட் மட்டன் பிரியாணி எனக்கு மட்டன் பிரியாணி பீஃப் அந்த மாரிலா எனக்கு புடிக்காது ஓன்லி சிக்கன் மட்டுதா உம்மா வீட்ல சின்ன வயசுல இருந்து சிக் கன் எடுத்து ஹ தந்துட்டாங்க அதனால சிக்கனே எடுத்து சாப்ட ஆரம்பிச்சிட்டே பஸ்ட் அவுங்க மட்டன் பழவி குடுக்கல எனக்கு
ம் ஹ் நாங்க எல்லாமே சாப்டுவோ மட்டன் சிக்கன் நாங்க பீஃப் சாப்ட மாட்டோ காட
ம்ம்ம் அந்த மாரி சாப்டலா அந்த மாரி சாப்டுவே இந்த மாரி பீஃப் இந்த மாரி எதுவு சாப்ட மாட்டே ஸ்மெல்லு அப்டியே எனக்கு தோணு
ம் ஹ்ம் பிஷ்லா சாப்டுவோ
ஆஹ்
அந்த மாரில்லா சாப்டுவோ நல்ல ம்
ஃபிஷ் எல்லாமே எப்டி நீங்க வாங்க போவீங்களா கடல் இருக்கு இடத்து அங்க வாங்க போவீங்களா இல்லாட்டி கொண்டு வந்து குடுத்துருவாங்களா ஆஹ்
ப்றோ எங்க ஊருக்கு நெறையா பெரிய மார்க்கெட்டு அங்க போய் வாங்கி ட்டு வருவோ நானு எங்க ஹஸ் நான் என்னைய தா கூப்டுபோவங்க மோஸ்ட்லி பீஸ் வாங்கலா ஆஹ் எந்த மாரி பீஸ் வாங்கனும்ன்ட்டு அவுங்களுக்கு தெரியாது இது வாங்கலா இது வாங்கலாம்னு நம் நாங்க சொன்னா அது வாங்கிக்
ம் எங்களுக்கீ எங்களுக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல கெடையாது ரொம்ப லாங்க்லதா இருக்கு மார்க்கெட்டு் இந்த ஃபிஷ்சு அது வந்து போகமு டியாது ரொம்ப லாங்ல நம்ம அது கின் போகனு போக முடியாது
ம்
என்னையா அன்சைடு ஊருக்கு அன் சைடு போனோம்னா வாங்கிட்டு வரலா அப்டி இல்லாட்டி எ மாசத்துக்கு ஒரு தடவ இல்லன்னா ரெண்டு தடவதா யாராவது அங்கருந்து கொண்டு வருவாங்க
ம் ம்
கொண்டாந்து அப்பம் போல அவங்களு ஹெவி ரேட்டு சொல்லுவாங்க
ம் ம்
அதயையு வாங்கி சமைக்க வேண்டியதா இருக்கு எப்பமோ தானே வருது எப்பமா டெஸ்ட் பண்ணி பாப் போனு சொல்லிட்டு வாங்கி சமைப்போ
ம் ம் நாங்க வந்து இங்க எங்ளுக் பக் கோ தா வார வாரம் மார்க்கெட் இருக்கு புதன் கிழமனான வாங்கிப்போ நென்ச்சா இல்லன்னா ஞாயித்து கிழம அந்த மாரி
ம் ம்
வாக்கபுள் டிஸ்டன்ஸு போய்ட்டு வர்லா அப்டி இல்லன்னா பை க்ல போய்ட்டு வந்திருவோ ரோட கொஞ்ச க்ராஸ் பண்ணி போனா மீன் பெரிய மார்க்கெட் எல்லாமே கெடைக்கு எறாலந்து நண்டுலிந்து இன்ன மீன் வகை எல்லா கடல் மீன் வகைளு கெடைக்கு எனக் ஆனா மத் திதா புடிக்கு ஆமா ஆனா எனக்கு எல்லா மீன விட ஃபஸ்ட்டு சங்கராபுட்ச்சின்ச்சு அப்புறம் மத்தீன் ஒன் பாத்த அப்புறோ அது புட்ச்சி அது ரொம்ப கொழம் வச்சா அவ்ளோ டேஸ்ட்டாக மத்தி கொ மீன்னு ம் அதுலா கொன் நல்லா இருக்கு
ம் ம்
அப்றோ இப்ப போய் இவுங்கோ வா இவுங்கலா போய் முள் இருக்கற்து சாப்றதில்ல எங்க ஹஸ்பண்டு அவுங்களா அதுனால முள் இல்லாது மீனா பாத்து இந்த பாற மீனு தேங்கா பாற என்னென்னவோ பேரு வரு புதுசா போன் அங்கு போனா புது புதுசா ஒன்னு எட்த்து வானுக ரெகுலரா ரெண்டு கிலோ மூணு கிலோவு அப்டி எடுக்கிறோ நாங்க புது புதுசா எடுத்து காட்டுவானுங்க இந்த மீன் நல்லா இருக்கு இந்த மீன் நல்லா இருக்கும் இது புதுசா இப்பதா வந்துக்கிது நல்லா இருக்கு அப்றோ அது அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோ முள்ளு இல்லா எனக்கு அது முள்ளில்லாது பிடிக்காது முள்ளு இருக்கிற மீனு மத்தி மீனு அந்த மாரிதா பிடிக்கு சங்ரா மத்தி இந்த மாரிலா கொன் நல்லா டேஸ்ட்டா இருக்கு இப்போ அடிக்கடி மீன் மார்க்கெட் வந்தா மீன் பேர் எல்லா வகையான மீன் பேரு தெரிஞ்சிர்து
ம்
ம் கடல் மீன்
கருட்டா
ம் இந்த மாரி நறையா இது இப்போ இன்னொரு ஸ்டோ ஷாட் ஸ்டோரி ஒன்னு பாத்த சொல்றேன்
ம்
அங்க இது என்னது ஒரு போ ரெண்டு பொண்ணுங் வந்து அ போட்டு நிக்கிறாங்க எங்யோ ஃபாரின் போத்துக்கு அங்க வந்து ஒரு வய்சான பா அவரு வந்து ஒக்காந்துகிறாரு அவர் வ ந்து அவுங்க பையன் வந்து அவரு ஆபீஸ்ல வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸு போட்ன் போறார் மத்ல ஆனா அவரு வாட்ச்மனா இருந்தாரானன் தெர்ல
ஆ சேரி
வாட்ச்மேனா இர்ந்தா ஒன்ன படிக்க வச்சாரா என்னன் என் தெர்ல இவரு அந்த ட்ரெஸ்ஸோடயே போவாரு
ம்
பைங்கிரு பையன் வந்து பெரிய சி இ ஓ ஒரு ஆபீஸ்ல அதனால அந்த ட்ரெஸ்ஸோடோ அப்டியே போ போய்டுவாரு அவரு அந்த ஏர்போட்ல ஒக்காந்திங்குபோது இந்த ரெண்டு பொண்ணுங்ள ஒக்காந்திங்குறாங்க இதுங்க வந்து அரகொறையா ட்ரெஸ் போட்டுங்கிதுங்க இந்த முட்டி வெரியு அந்த மாரிலா இந்த டாப்ஸ் மாரி அதுக்கப்புறோ வந்து ஆ இவரு வந்து ஃபோட்டாவ்க்கு போன பாத்துனே இப்டி போன எல்லாரு பாத்தா எட்த்தாப்பா அந்த சைடு இன்சைட் பாக்கோல
ஆமா
தம்மா அந்த பொண்ணு நென்ச்சது அவளதான் ஃபோட்டா எடுக்குறானகன் நென்ஸ்ட்டிருகுது அதுக்கப்புறம் வந்து அவ்ங்க அவுங்க வந்து அப்பா வய்சு ஆனா அவுங்கிட்ட வந்து சண்ட பிடிக்குவாங்க நீங்க எங்கள போட்டு தவறா எங்கள எடு போட்டோ எடுக்குறீங்க நீங்க
ஆ அப்டிங்கிற மாரி அந்த தாத்தாட்ட கேக்காங்க அதா அப்டி அப்டிங்ற மாரி அந்த வாட்சமன் அவுங்கள்
ஆ அவுங்க வந்தப்பா கிட்ட அதுக்கப்புறோ வந்து ஆ எதுக்கு எடுக்குரா நா எடுக்கலன்னு ஒன ஃபோனா பாக்கணுமகுடுங்க என்னாத்துக்ரீல் பாக்கலான்னு போனே பாக்குறதில்ல எவ்வள தைரியருந்தா நீ போ போன் எடுக்கவந்து போனை வாங்கி வோட்ச்சறாங்க கீழ போட்டு வச்சிராறு ம் போன போயி கீழ போட்ட மெச்சா என்ன ஆகு போயிட்டுல்ல டிஷ் இதுவல்லா டிஸ்பிளே ரெண்டே போயிடு ஆமா எல்லாமே போயிடு அதுக் அதுக்கப்பற என்ன பண்றாங்க ஆ எ கூட அங்கக்கிறவங்கள எல்லா கூப்ட்டு அடிக்க வேற வைக்கிறாங்கோ அவங்களே இந்த மாரி எங்கள தவறான இதுல போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு அதுக்கு எது போலகிறோங்களு வந்து என்னன்னு எதுன்னு பாக்கவே மாட்டானுங்க அடிக்குவானுங்க
ஆ
அதுக்கப்புற அ ஒருத்தர் வந்து வெளக்குவாரு எதுக்கு அடிக்கிறீங்க எதுக்கு அடிக் அவர பாத்தா அப்படி தெர்லயே அப்டிகுவாங்க
ஆ
அதுக்கப்புற இல்ல அவங்கதா இந்த மாரி பண்ணாங்க அப்படின்ட்டு அதுக்கு சரின்டு இவங்க என்ன பண்றாங்க ஏர்போர்ட்ல அதே ட்ரெயின்லியு இவளி பிளைட்லய இவங்களே ஏறாங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களு அதுக்கு இப்ப நம்ளே ஃபாலோ பண்ணுவாரா அப்டின்றாங்க இவங்க நம்ம பிளைட் எல்லா பிளைட் டுவறாங்க அப்புற அங்க போய் எறங்கு போது அதே இதுலதா எறாங்களா அதே இதுலாதா எறங்க ஏன்னா அந்த பொண்ணுங்க வந்துங்கிறது அவங்க பையங்கறாங்கல்ல அவங்க ஒய்ஃப் கு ஃபிரெண் தங்கச்சி சித்தி பசங்க அந்த மாறி அதுனால அவு ங்க ஆபிஸ் விஷயமா ஏதோ வேலையா வராங்க ம் அந்த பொண்ணுங்களு இவங்களு ஆஃபீஸ் ஆஃபீஸ்காக அவங்க பைய வந்து கூட்னு போய்கிறாங்க அதுக்கப்பற வந்து அவங்க பையனையு வந்து இவங்க கூட்டுனு போறாங்க ஆனா அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது இந்த அதா உங்க சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தா இவங்க லவ்வர் தா தெரியாது கல்யாணம் இன்னும் ஆகல அ ஒவ்வொருத்தவங்களு அப்டின் தெரியாது அதுக்கப்பற போயிறாங்க அப்புற அங்க போயிட்டு அவ என்ன பண்றா அவங்க போவே நல்லா இது பண்ணி பா வாங்கப்ப என்னபா ஆச்சு இந்த மாரி அவங்க சொல்ல மாட்டோ இந்த மாரி விஷயலா அதுக்கப்புற இல்ல வரும்போது ந்துட்ட அப்டின்ட்டு சேரி வாங்க அப்டின்ட்டு அவ சீட் டல போய் ஒக்கார வச்சிரா ஒக்காருங்க அப்டின்ட்டு அவ சீட்ல ஒக்கார வச்சுட்டு இதுவே நீங்க தா கேக்கணு கஷ்ட வந்த எடத்துக் நா வந்ததே உங்களால தாம் அதனால நீங்க இல்லனா நா இன்ன வந்துக் மாட்டே அதனால நீங்க தா இங்க ஒக்காரனு அப்படின்னுவா அப்புற அங்க ஒக்கார வச்சுட்டு அவனுக்கு ஒரு மீட்டிங் சி இ ஓ ல போட் மீட்டிங் வச்சறாங்க அதனால அந்த மீட்டிங் போயிருவா அவ அப்புற அந்த பொண்ணுங்க அந்த பொண்ணுங்க வந் இந்த ஆபீஸ் தானு இவன இவன பாக்க தா வராங்க அவ பேரு ரகு ரகுராமு அவ அவனே பாக்கதா அந்த பொண்ணுங்க வராங்க அதுக்கப் ப்புற வந்து பாத்தா இவ ஒக்கான்னுகிறா அவ அவ பைய என்ன சொல்ட்டு போறா பா நீங்க உங்களுக்கு இதுவா இன்ச்சுன்னா கீழ வாக் கிங் போங்க ரொம்ப தொலவால எல்லா போயிடாதீங்க இந்த காம்பவுண்டுக்குள்ளயே போங்க ரொம்ப தொலவு போயிட்டா உங்களுக்கு வழி தெரியாது வரதுக்கு அப்டின்னிறோ அவங்களுக் சரி ஸ்னாக்ஸ் என்ன வேனா கீழ இருக்கு எடுத்துங்க ஸ்நாக்ஸ் என்ன சாப் என்ன எத்தீங்க எங்க அப்டினு அவ அவுங்க அப்பா என் பண்றோ சேரி பைய ஸ்நாக்ஸ் க்றானே என்ன இருக்குதுனு பாக்கலான்ட்டு நெட்ல பாக்குறா என்ன எடுக்குறதுக்கு சாப்பிடறதுக்கு உடனே இந்த ஒரு ரெண்டு பொண்ணுக உள்ள வந்ட்டு யோ இவ பாரு இங் இயோ வன்டோ அப்பே வந் திரட போழ் தெர்து திரடுறா பாரு ரகுராம் இதுல அப்டின்ட்டு ரா ப்புயு எல்லாரயு கூப்ட்டு அடிக்கிறாங்க அங்கிறவங்க எல்லார் கூப்ட டு அவ சொன்ன அப்பளு கேக்க மாட்டாங்க அப்பவு அந்த மாரி நடக்கு அதுக்கப்புற வந்து அந்த பொண்ணு தா அந்த ரகுராம் லவ் பண்றால அந்த பொண்ணு வந்துருவா அவுங்க இவுங்க சிஸ்டர் கோ சிஸ்டர் அவுங்கலா
ஆ ஆ ஆ
ஆ வந்து வந்துடுறாங்க அவளு வர வச்றாங்க அவளையு அவளு வந்து யார் நா நீ அப்டின்ட்டு கேட்டு அடிச்சுறுவா அவோ வெளிய போ அப்டின்ட்டு எங்க தங்கச்சி பத்தியே பிரச்சன பண்ட்டு இங்க வேற வந்து திருட வந்துருக்கியான்டு
ம் ம்
அப்புற இருக்கிறவுங்கள எல்லா கூப்ட்டு வெளியே விடுங்கவுங்களே இவங்க சும்மா விடாதீங்க அப்டினு ஆவோ
ம்
அதுக்கப்புற வந்து ஆ இவுங்கள எல்லா சும்மா விடக் கூடாது அப்டின்ட்டு என்ன பண்றாங்க வெளிய கூட்டுனு போறாங்க கூட்டுனு போம்போது வி போறாங்கனா பின்னாடி பக்க அவுங் பைய வந்தர்ரா மீட்டிங் முடிச்சுட்டு அப்புற அவுங்க வந்து மூஞ்சிய பாக்றதுல அப்புற யாருங்க அது இன்றோ இல்ல சார் இந்த மாரி ஆபீஸ் திருட வந்தா அது எப்டி ட்ரைனிங் குடுக்கணுனு பண்ணினுக்றோ அப்டினு அப்டியா சரி பாத்து தனு ற்றாதீங்க பாத்து பண்ணுங்க ஆணு
ம்
ஆனா ஒங்க அப்பானு தெரியுதுல
ஆ ஆ ஆ
ப்பதா கொஞ்ச நீட்டா இருக்கு நம்ப அடுத்த கால்ல கண்டிப்பா ஸ் தொல்றங்க நம்போட டைம் முடிய போது
ஆ சேரி அடுத்த கால்ல சந்திப்போம் அடுத்த கால்ல சந்திப்போம் ம் ம் ம் நன்றி